ஹலோ ஆ கேக்குதாமா ஆ கேக்குது சாப்ட்டியா
ஆ சாப்ட்டேக்கா இப்பதா சாப்ட்டு வந்தே
ம் செரி செரி இன்னா அடுத்த கிளாஸ் உண்டா கெடையாதா
இன்னிக்கி லீவு தான்கா இன்னிக்கி வந்து கிளாஸ் மதியோ இல்ல சாரு இங்கயோ போறாரா
ஆ
னால எங்கல நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்ட்டாரு மார்னிங் மட்டுந்தா சி கால் கிளாஸ் இருந்துச்சு
ம்
லன்ச் கப்புறோ க்ளாஸ் கடையாது
செரி சேரி என்ன பண்ணிட்ருக்க
நா இப்ப சும்மா தாங்க்கா படுத்துருக்கே இப்பதா சாப்ட்டு வந்து உண்ட மயக்கத்துல ஒக்காந்துருக்கே
அ அப்படியா நா லா பாப்பா வ சமாளிக்கதுக்காண்டி ஆல்பம் எடுத்து வெச்சே பாப்பாவோட ஆல்பம் அத பாத்து முடிச்சி இப்ப எங்களோட மேரேஜ் ஆல்பம் ஒக்காஞ் பாத்துக்கிட்ருக்கே ஆனா
சூப்பர் சூப்பர் உங்குளுக்கு வந்து உங்குளுக்கு பேசி முடி இங்க வரும்போதுல்லா உங்குளுக்கு எப்படிக்கா இருந்துச்சு உங்குளுக்கு எப்
அதாவது எனக்கு வந்து மாமா பைய அப்டீங்கனால வெளிய போறோ அப்டீங்கற இது இல்ல
ஆ
என்ன அப்டின்னா எங்களுக்கு ஒரு நாப்பது நாள் கூட ஊடல்ல டயோ இல்ல மார்ச் இருவது கல்யாணோனு பிப்ரவரியிலே இது பண்ட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசோ சோ ன்னா ஒரு மாசோ அது பிப்ரவரி டுவெண்டி யெய்ட்ஸ் பிப்ரவரி அவ்ளோதா
ஆமா அ
அது என்ன கட கட ஓடிடுச்சு அப்றம்மாங்க நம்ம இது டிப்புக்கு பாத்துட்ருந்தே ப் அப்ப தா டிப்பு லெவன்லதா சுகன்யாக்கா அவுங்களா ஃப்ரெண்ட் ஆனாங்க பட் எல்லாத்துட்டியு சொன்னே ஏ பத்திரிக்கைய்ல்லா குடுக்கல நாங்க இல்லக்கா யாருக்குமே குடுக்கல குடுத்தா நீங்களு கண்டிப்பா வரணுனு இது பண்ணுவீங்க அப்போ நமக்கு காலேஜ் நமக்கு அந்தக்கா ஃபைனல் இயர் வேற காலேஜ் வேற உண்டு அப்றோ வே பத்திரிக்க குடுத்தாலு அப்டின்னாலு வரலன் நெனைப்பாங்க அதாக்கா ஒருத்தரு குடு க்ல நா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே சொல் குடுக்கல சொல்ல சொல்ல மட்டுதா செஞ்சே ஜஸ்ட் அப்போ மேரேஜ் முடிஞ்சா வாங்கந்தா சொன்னேகா அப்டினே அவ பாப்பா பாத்துக்கிட்ருக்கா
அதா அதா
ம் அவ ஆல்பம் பாக்ல நா யார்ட்ட பேசுர என்ன பண்றேன் பாத்துக்கிட்ருக்க
அதுதா அவள பாக்காம என்ன வேற வேல பாக்காங்கன்னு பாத்துட்டு
ஆமா அவ ஆல்பத்த பாத்துக்கிட்ருந்தா அவ்ளோ நேரோ ஆ கேக்கா பேசுது அவ போட்டோ வாங் ல்லா அமைதியா பாத்துக்கிட்ருந்தா இப்ப சரி ஆல்பம் பாப்மேன்னு பாக்க
சொல்லு சொல்லுங்கன் சொல்லுவா
ஆமா அதெல்லா ஆமா அதெல்லா இப்ப சொல்லத் இன்னும் மாத்திட்டு பஸ்புரி எல் இட்ட திட்ட ஆமா ஓண்ட்ட இப்ப குடுத்து நல்லா பேசுவா ஃபோன க யாருன்டுக்கா
அ அ
அதுல்லா கேப்பா அவளுக்கு வந்து என்னன்னா நம்ம சொல்றத அப்டியே சொல்லுவா பாத்துக்கோ இப்ப நம்ம எதாவ்து சொன்னு திட்டுன்னு வச்சுக்கோயே அது அப்டியே வே வே வே வே நம்ளியே திட்டு பதில்க்கு நாங் ஒட்னே என்ன செய்வோ வீட் ல யாரையு ஏசணு அப்டின்னா அடிமா ஏசுமா அப்டின்னு சொல்லுவோமா அவ நமக்காண்டி ஆமா நமக்காண்டி போய் அடிச்ட்டு வந்துருவா
ச
ஆ ஆமா அதெல்லா அவுங்க அப்பா எது ஏசுனாங்ன்னா அப்பாவ அடிமா அப்டின்னா அத அப்டி அடிச்ட்டு வந்துருவா
அப்போ
நாங்க கல்யாணத்துக்கு முன்ன ஒரு ஷாப்பிங் போனோபாதுக்கோ
உம்
அது வந்து ஒரு அல்டிமேட் ஷாப்பிங் எப்டின்னா ஹ பத்து நாள் இருக்கு கல்யாணத்துக்கு அப்ப தான் மே சிங் வலையழு மேச்சிங் தோடு எல்லா வாங்கணுமே கல்யாணத்துக்கு வந்து பெட்டிஷன் கொண்டு வரந்தாங்க கடைசி நல்ல வேலை என்னோட இதே எதோ போட்டுக்கிட்டே எல்லாமே ஓல்டு பேஷனு கல்லு வச்சது ஒண்ணுமே என்னோட சாரீக்கும் செட் ஆகல எனக்கு செட் ஆகல கடேசிநாள் இல்ல என்னடா இப்டி சொதப்பிட்டாங்க அப்டின்னு ஆயிட்டு அப்றோ நல்ல வேல உங்க குழுவே இருக்குல்ல அத வச்சே போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இத பின்னால ஜடையில வெப்பாங்க தெரிமா அத நெத் திச்சூடியா மாட்டி வுட்டாங்க அது நல்லா பெருசா இருக்கு செரி இப்போ ஓகே மூஞ்சிக்கு போட்டோக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஓகேன்னு வுட்டுட்டோ அது நல்லா ரொம்ப பெருசு இப்பத்துக்கு இப்ப பாத்துக்கிட்டு இருக்கே அப்போ வெக்கேல ரொம்ப வெயிட்டாவு இருந்துச்சு மூஞ்சிக்கு இதாது தெரிஞ்சுச்சு இப்ப போட்டோல பாக்க கொஞ்சோ ஆடா இருக்கு பட் நல்லதா இருக்கு அததா அதுங்க நெத்திச்சூடியா மெயின்டெயின் பண்ட்டோ ஆமா நாதா சொல்லல மா சொன்னுன்னு வச்சுக்கே நீங்க வரணும்னு கண்டிப்பா வரணும்னு நெனைப்
நா அங்க இருந்தேங்கா அப்போ அதா வர முடில
ஆமா அங்க வேற இருந்தீங்கனா நா அப்ப சொன்னு வெச்சுக்கயே நீங்களா அப்ப காலேஜ் படிச்சு நீங்க கிளாஸ் போயிட்டு இருந்தீங்களா யார்ட்ட சொல்லு எதுவுமே யார்டயுமே சொல்லல ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரண்ட்ஸோ யார்டயுமே சொல்லல அப்ப இப்பள்ள அந்த அக்களை இயற்கையில வந்து அவங்களுமே வாங்கன்னு சொல்ல ஏதோ வேற விஷயமா பேசிட்டு இருக்கிள அவுங்க கிளாஸ்ல காயத்தரிக்கா கேட்டாங்க என்னடா எல்லா வாங்கிட்டியா நா சொன்னேன்னா அந்த அக்கா சிலதுல்லா சொன்னாங்க இப்டி எல்லா பண்ணு இப்டியல்லா வாங்கு அது நல்லா இருக்குன்சு அந்த அக்கா சில டிப்ஸ் சொன்னாங்க ஆ நல்லா இருக்கங்க பேசவேல அக்காடையு
ஆமா நா ரொம்ப நாளாச்சு பேசி இப்ப மெசேஜ் பண்ணாங்க ல்ல ல எக்ஸாம்க்கு படிக்கறதுக் ஏதோ கேக்கறதுக்கு ஜான்வரில பண்ணாங்கன் நெனைக்கே அப்றோ பேசவேல்ல
ம்
பேசவேல்ல அப்புறம்
அந்த அக்கா தா சொன்னாங்க இப்டி வளையல் வாங்கி இப்டி பண்ணுடா அப்டி பண்ணுடான்னு எனக்கும் மருதாணி வைக்கணு தா கையல வெக்கணு தா ஆச அந்த அக்காவு அதா சொ ன்னாங்க நல்லா இருக்குன்னு எங்க பக்கத்து வீட்டு அக்கா போட்டுவுட்டு சொதப்பி விட்டாங்க ஓ அப்டியே ஒரு ஆமா அ உ உள்ளங்கைல கூட அழகா வச்சாங்க பின்னால ரொம்ப இதாயிட்டு ஒரு மண்டலா டி சென் மாரி போட்டு அந்த அக்கா பர்ஸ்ட் டைம் எனக்கு தா ட்ரை பண்ணாங்களா
ஆத்தா அக்கா பஸ்ட் டைம் என்காடிங் உங்ககைய குடுத்தீங்க பிரைடு வேற பிப்
நா எங்க சித்தி பார்த்த பார்வ நன்சோ அவுங்க எனக்கு சரி கோவோ அது எதுக்கு கல்யாணத்துக்கு கோன் கோன் வச்சாதா நல்லாருக்கு அதா வைக்கணுனு வக்கே தெரியாது அந்த அக்காவே சொல்லுவாங்க நா இவ்வள வச்சுதா அ இது பண்ண ப அந்த அக்கா சின்ன பிள்ளைலே எங்களுக்கலா வச்சு வுடுவாங்க பாப்பா அப்பமே எங்களுக் உள்ள உள்ள ஆ உள்ளங்கைல வச்சு வுடுவாங்க தெரியாது ஒரு பிரைடுக்கு வைக்கணு அப்டினா அவங்க எப்டி வச்சு வுடுவாங்க
க்ல்ல ஆமா
அசிங்கமாயிட்டு அது ஒரு ஜிமிக்கி டிசைன் அக்கா ஃபோன்ல புதுசா பாத்து வெரலுக்கு போட்டு வுட் டாங்க செரியா ஐய்யோ அசி அசிங்கமா இருக்கூ அதெல்லா இந்த சாமி கும்பிட்ற மேரி போஸ்லல்லா அசிங்கமா தெரியு
அஸ்ஷோ கடவுளே
வக்கீலக் கூட தெர்லமா அது வ காஞ்சி பிடிச்சதுக்கு அப்புறொ ரொம் ரொம்ப அசிங்கமாயிட்டு ஏனா ஸ்டேனு கரெக்டா வர்ல உள்ளங்கைல நல்ல வந்துட்டு பின்னால ஸ்டேனும் கரெக்ட்டா வரல
ஓ செரி செரி செரி அது ரொம்ப இதுவா தெரியுது டிஃப்ரெண்டா
ஆமா இப்போ கூட அந்த ஒரு போசு கரெக்ட்டா கண்ணு முன்னால இருக்கு ஆனா அந்த மண்டல டிசைன் கூட சரின்னு விட்டுனுச்சய்ய நம்ம கோளம் போட்ட மேரி ஆய்ட்டு அந்த மேல இருக்க டிசைன் வந்து நா வெரல மடக்கிட்டே ஒரு வெரல்ல மட்டு லைட்டா தெரியுது
ஓ செரி செரி செரி அதுதா அது நம்ம கல்யாணத்துக் க்குன்னு என்னதா பாத்து பாத்து பண்ணாலு எதாவ்து ஒண்ணு மக்கராயிடுது
நா அதா சொன்னே மருதாணி வக்கே மருதாணி வைக்கேன்னு சொல்ல சொல்ல கேக்காம எங்க சித்திக்கி அந்த கெட்ட புத்தி உண்டு பாத்துக்கோ அது என்னமோ மருதாணிக்கும் மருதாணி வச்சா அழகா இருக்கூ மருதாணி வச்சா நெஜமாவே அழகா இருக்கும்ல கோணு வைப்போ நீதானே கோணு வைக்கனு வைக் நா கோணு வைக்கணுன் சொல்லவே இல்லையே
நீ தான கோணு வைக்கணுன்ன நீ தான அது சொல்லுது ஏா தங்கச்சி ஆமா இல்ல இல்ல அப் அப்டி இல்ல மருதாணி அரைக்கணும்ள அதுக்காண்டி மருதாணி அரைச்சா டேட் ட்டு வந்துரு தெரியுமா மருதாணி வச்சா நமக்கு
ஆமா ம் ஆமா குளிர்ச்சிக்கு வந்துரு
ஆமா எனக்கு இல்ல அவுங்க அரைக்கிறவங்களுக்கு வந்துருல்ல
ஓ செரி
அதனால என்ன பண் ட்டாங்க வேண்டா இவ் இவ பாப்பா அவுள என் தங்கச்சிதா ஆசைப்பட்டா பாதுக்க என் தங்கச் மார்தா ஃபுல்லா வைக்கணுனு ஆசப்பட்டாங்க
ஆ அவங்க கோன் வைக்கணுன் கேட்டாங்ளோ
ஆமா நா தானே கேட்டோம்னு பா ஏ மேல பழிய போட்டுட்டு வச்சு வுட சொல்டாங்க அந்த அக் காவே அது ஒருமாரி அசிங்கமாச் செரி பரவால்ல உ உள்ளங்கைலயா கொஞ்சோ நல்லா இருந்ததே ஆமா ஐயோ அத ஆரமிச்சிட்டு வேற கதைக்கு போயிட்டோ பாத்தியா பத்து நாள் இருக்கு பாத்துக்கோ அ காயத்திரிக்கா சொன்னாங்க இப்பிடிலா வாங்கு அப்டி சொல்ட்டாங்க ஒரு ஐடியா ஆமா நீ வந்து கண்ணாடியா செலக்ட் பண்ணாத அது வந்து அன்னைக்கி போட நல்லாருக்கு அப்றோ ஃபேடா ஆயிரு மெட்டலா வாங்கு அப்டின்னாங்க ஐ டி கொஞ்சோ குட்டி குட்டி ஐடியா குடுத்தாங்க அக்கா மெட்டலா வாங்னே மெட்டல் அந்த வளயளு இப்ப வந்து இன்னமு இருக்கு ஆனா கொஞ்சோ நெலிஞ்சு பிலிஞ்சு இருக்கு ஆனா அப்டியே இருக்கு கண்ணாடி வளையல் பேடாயிரு ம்லிஅதனால கல்யாண வளையல்னு ஒன்னுண்டு
வந்து நம்ளால பாத்துகாக்க முடியாதுக்கா ஏன்னா கல்யாணத்து நம்ம அங்யு இங்யு எல்லா குடுக்கறது வாங்குறது போஸ் குடுக்க அழ அழஞ்சிட்டே இருப்பப்ப டக் குன்னு ஒடஞ்சிரக் கூடாது அது வேற இருக்லா
அதேதா இது வந்து என்னாச்சு க கல்யாண வளையல் ஒண்ணு போடணு பாத்துக்கோ கோல்டன் கலர்ல எல்லாருமே எல்லாத்துக்கு உண்டுன்னு நெனைக்கே அந்த வளையல் வா அந்த வளையல் வாங்கணு சொல்ட்டு அந்த வளையல் கெடைக்கல அது வந்து கடைசில டவுன்ல எதோ ஒரு கடையில இந்த பழைய கடைகள்லதா உண்டா அதெல்லா இப்ப அந்த ஃபேஷன் நெறைய எடத்துல அது கல் சரின் சொல்ட்டு அப்றோ சித்தி எல்லாரு வேற எங்கயோ போன போனவங்கள்ட்ட சொல்லி உட்டு வாங்கிட்டு வந்தாச்சி நாங்க போன ஷாப்பிங்கு போறோ சரணா ஸ்டோர்ஸ்தா போனோ ஜங்ஷன் போயிட்டு ஜங்ஷ ன்னு அரவிந்த்ல எறங்கிட்டோ
சேரி அது எப்டி இருக்குக்கா அந்த கோல்டன் வளையலு
அந்த கண்ணாடி வளையிலயே என்னன்னா கல்யாண வளையல்னு சொல்லுவாங்கம்மா அது ஒரு சிலர் வந்து கோல்டன் போடுவாங்க ஒரு சிலர் ரெட்டு போடுவாங்க எங்க ஆமா எங்க இது இதுல வந்து நாங்க கோல்டன் எங்க வீட்ல எல்லாருமே கோல்டன்தா போடுவாங்க போல ஆனா கோல்டன் வாங்க சொன்னே அந்தக்கா அந்த அக் கா என்ன சொன்னாங்னா ரெண்டு செட்டா வாங்கிரு கோல்டன்ல வந்து ஒரு செட்தா வாங்குவாங்க எல்லாரு நீ ரெண்டு செட்டு வாங்கிருன் அக்கா தா ஐடியா குடுத்தாங்க ஒன்னே சரினு சொல்ட்டு ரெண்டு செட்டு வாங்கிட்டு வர சொல்டே ரெண்டு செட் டு வாங்கனுன்னு ரெண்டு செட்டு வாங்கிட் வந்டாங்க மொதல்ல ஒன்னுதா வாங்கணு அதா இப்டி ஒன்னுதா அப்படின்ட்டு இப்ப ஒன்னுன்னா பனெண்டு வளையல் தா இருக்கு பனெண்டு வளையல் எப்டிமா நம்ம ரெண்டு கைக்கு போட்டா வளையல் குவான்டிட்டி கம்மியாயிரும்ல நா சொல்றே ரெண்டு செட்டு வாங்குவோனு அதெல்லா கெடையாது நாங்களா ஒன்னு ஒன்னுதா வாங்கு உனக்கு என்ன ரெண்டு கேக்குன்ட்டாக எங்க சித்தி கோடு வச்ச டிக்கு சொன்னாங்க ஆமா ஆனா அவங் கல்யாணத்துக்கு அவங்க பன்னெண்டு வளயல்தான போட்டாங்க அதுனால
அக்கா அவுங்க கல்யாணத்துக்குன்னா அது எத்தன வருஷ முன்னாடிக்கா ஆ
உடனே நா ஒன்னே வாங்குனா ரெண்டு வாங்க இல்லன்னா எனக்கு வகையலே வேண் டா அப்டிங்ற மாரி சொல்ட்டே ஒன்னே நா சும்மாதா வெளயாட்டுக்கு சொன்னோ அதுலா ரெண்டு டெசன் வாங்கியாச்சு அப்டின்னாங்க
அப்றோ எதுக்கு வம்புதாங்க வம்புழுக்காங்க வம்பு இழுக்கலல்ல நம்ம வீட்லலா சும்மாவே இருக்க முடியாது
அதேதா சும்மா எதாது சொல்லணுனு அப்றோ நாங்க என்ன பண்ணோ தெரியுமா ம் அது என்ன எங்க இருக்கு சரவணா ஸ்டோர்சு மேலப்பாளையமா ஐய இல்ல எதோ ஒரு ஊ எடன்த்து பேரு தெர்ல ஜங்சன் அரவிந்த்ல எறங்கிட்டோ அரவிந்த்ல எறங்கி போறதுக்கு எந்த பஸ் ஏறணுனு தெரியாது என்ன விட ஒரு ஆட்டோகாரன கேட்டா அவ முந்நூறுவா கேக்கா எங்க அரவிந்த்ல இருந்து கொண்டு சரவணா ஸ்டோர்ஸ்க்கு விடதுக்கு எப்பா வேண்டா அப்டின்ட்டோ இல்லக்கா நீங்க எந்த ஆட்டோ கேட்டாலு முந்நூறுதா அப்டின்ட்டா சரின்ட்டு யோஸ்ச்சுகிட்டே இருந்தோ முந்நூறு னா வேண்டானே இல்ல ஒரு நூத்தம்பது ஒரு எரநூறு தாங்க நூத்தம்பது தாங்கன் கடைசில எரநூறோ நூறோ எவ்ளோ குடுத்தோனு தெர்ல தாரத தாங்கக்கான்ட்டா போய் எறங்கிட்டோ எறங்குதோ கூட அம்பது போட்டுதாங்கன்னா
அது சில நேர இப்படிதான்கா பண்ணுவாங்க இந்த ஆட்டோக்காரங்க
அதுக்காட்டி என்ன செய்ய நூத்தம்பது குடுத்துட்டு மறுபடியு அம்பது குடுத்தோ வேற வழி இல்லாம அப்புற ஆட்டோவ எடுக்க முடக்கங்காங்க நீங்க தானன்னே தாரது தாங்கன்னீங்க நூத்தம்பது ரூவாய்க்கு சேரின் சொல்ல போயிதானன்னே ஏறுனோ அப்படின்னோன்னே எக்கா அது அப்படிதான்க்கா காலையிலந்து சவாரியே போலக்கா யா கூட இருந்தா தாங்கக்கா அப்படின்ட்டா
அது இப் செல் அதான்க்கா டென்ஷன் ஆவு ஆட்டோ ஏறு எர் றங்கும் போது கரெக்டா கேப்பாங்க
ம் இற இறக்கி வுட்டுட்டு கேக்காங்க நம்ம அந்த சைடு போனு னு கேக்காங்க வேற என்ன செய்யறது சேரின்னு சொல்லிட்டே எங்க அத்த கூடுங்க எங்க அத்த தா கொடுத்தாங்க சின்னத்தை வந்துதா அவங்கதா கொடுத்தாங்க நாங்க போயிட்டு திருப்பி என்ன பண்ணோ சாரவணாஸ் உள்ள புல்லா ஆராய்ச்சி அங்கய இங்கயும்மா சும்மா சுத்திட்டு இருந்தோ என்ன வாங்க போறோ எந்த ஐடியாவுமே இல்ல ரொம்ப நாள் கழிச்சு போன ஒரு குஷியில புல்லா கடையே சுத்திப்பாரக்க ஆரம்பிச்சோ அதுக்கு ஒரு அரை மணிநேர ஆயிட்டு அப்பற என்னா ஆமா மண்ட மேல இருக்க கொண்டையே மறந்துட மடா அப்பின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்துமா அந்த வேலையை பாருங்க எல்லா வீட்டுக்கு வேற போவணு மணி இருக்கே நே ரயானவீட்டுலக்ஷ துப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஆ